ப எப்டி இருக்கீங்க
நல்லாருக்கே நீங்க எப்டி இருக்கீங்க
நா நல்லாருக்கே வீட்ல எல்லாரு எப்டியிருக்காங்க
ரொம்ப நலமா இருக்காங்க அங்க எப்டியிருக்காங்க
வீட்ல அம்மா அப்பா எல்லாருமே நல்லாயிருக்காங்க
ரொம்ப ரொம்ப சந்தோஷோ அதா கேக்கும்போது
சந்தோஷோ செரி இன்னு கொஞ்ச நாள்ல திவாளி வரப்போது
ஓ சூப்பருங்க அத பத்தி எதாத் பிளான் பண்ணி இத பத்தி டிஸ்கஸ் பண்லாமா இந்த தலைப்ல
கண்டிப்பாக இப்ப தீவாளிக்கு ம் ஷாப்பிங் ட்ரெஸ்ஸிங் இந்த மாரி நெறையா இருக்கு செலவுகளும் இருக்கு சோ அதா எப்டி ஷெடியூல் பண்லா அப்டின் கேக்கலாமேனு உங்ளுக் கூப்ட்டே
நம்ம வருமானோ எப்டியோ அத பத்தி ஆ வருமானத்துலருந்து எவ்ளோ செலவு எவ்ளோ சேவ் பண்ணுவோ அப்டிங்கறத பத்திவேனா ஆ சோ பாக்கலாங்ளா நீங்க சொல்லுங்க எப்டீனு
கண்டிப்பா மேம் நானே சொல்றே ஆக்சுலா ம் இந்த வர்ஷம் தீவாளிக்காக நான் செலவு பண்ணலான் எடுத்து வச்சுருக்றது ஒரு எட் டாயிர் ரூபா எடுத்து வச்சுருக்கே
ம்
நாலு பேரு ஃபேம்லில நாலு பேத்துக்கும் ஆளுக்கு ரெண்டாயிரோ ரெண்டாயிரம் அப்டின் பிளான் பண்ணி சோ எட்டாயிரம் அதுல ஆயிரத்து ஐநூறுக்கு வந்து நம்ம வந்து ட்ரெஸ் எதாவ் வாங்கிக்லா ஒவ்வொருத்ருக்கும் மீதி ஐநூறுக்கு ஸ்வீட்டு ப்ளஸ் பட்டாசு எல்லாமே கலந்து வாங்கிக்லா சோ அப்டின் பிளான் பண்ணி வச்சுருக்கே நீங்க என்ன சொல்றீங்க
சூப்பருங்க நல்லாருக்கு ஆமா இப்ப எப்ப இப்ப போனா ட்ரெஸ் எடுத்தாலே ஒரு ஆயர்ரூவாய்க்லா எந்த ட்ரெஸ்சு கெடையா இல்லையா ரெண்டாயிர் ரூவா ஆகு அதுல மிஞ்சி போனா அப்டி இப்டின் பாக்கும்போ ஆயிரத்திஎழுநூறு ஆயர்த் ஐநூறுவா ஆய கரெக்ட்டு தா இந்த ஸ்வீட் வாங்லா பட்டாசு வாங்கலா ஓக்கே இது கரெக்ட்டா தா இருக்கு
சரிதான ம் அப்டிதா நா பிளான் பண்ணிருக்கே ம் பாப்போம் அதுக்கு மேல வேற என்னென்ன செலவு வருது அப்டின்றது அந்த நேரத்துல தா தெரியு
நாங்கலா எப்டின்னா தீபாவளி நாளைக்கு அப்டின்னா இ நைட்டு தா போய் எடுப்போ எல்லாருமே வேலைக்கு போறவங்க யாரையு சண்டே கூட அந்த டைம்ல வேல இருக்கு ஏன்னா அப்பதா போனஸ்லா போடுவாங்க அந்த போனஸ் போட்றக்காணி சிஃப்ட்டு டேசிஃப்ட்டுன்னு எல்லாருமே வீட்டுல போய்ட்டே தா இருப்பாங்க அப்டிங்கும்போது நம்ம தனியா இண்டுவிஜுலா வந்து தனிமியா போ முடியாது நம்ம போயு இப்ப ஷாப்பிங் பண்ண தெரியாது அதனால வீட்ல பேரண்ட்ஸ் யாராவ்துதா பெ கூட்டிட் போவோ இல்லைங்ளா அதனால அந்த தீபாவளிக்கு முந்தன நாள் தா போய் எல்லாமே எடுப்போ வீட்ல ஒவ்வொருத்ருக்கு என்னென்ன வேணு வீட்லயே பிளான் பண்ணிருவோ எனக்கு இதுதா வேணு எனக்கு இதுதா வேணுன் சொல்லி என்ன கட அப்டிங்ற இப்பதா நெறைய வந்து சோசியல் மீடியால பாத்தீங்கன்னா ஆ இங்க என்னென்ன ஷாப் இர் க்கு இந்தந்த கட இருக்கு இன்னென்ன ரேட்டு அப்டின் சொல்லி இந்த எல்லா பட்டியலுமே முன்னாடியே வந்துருதாச்சே அப்டிங் போ வீட்லயே எல்லா டிஸ்கஸ் பண்ணிப்போ எனக்கு இது வேணு இது வேணா இதெல்லா வாங்கணு அப்டின்னு அப்டின் பாத்தாலே எங்ளோட வீட்லெல்லா பாத்தீங்கன்னா ஒரு ஆளுக்கே அஞ் சாயிர்வா ஆயிரு எப்பவ்மே மன்த்லி மன்த்லி வந்து பாத்தீங்னா மாசோ மாசோ ட்ரெஸ் வாங்கிட்டே தா இருப்பாங்க அந்த தீபாவளி டைம்ல மட்டுமே பாத்தீங்கன்னா தனியா ஒரு செலவு வெப்பாங்க எப்டின்னா போனஸ் வாங்கிருக்கீங்கல்ல எனக்கு வாங்கி கொடுங்க அப்டின் சொல்லி கேப்பாங்க வீட் ல
சரிதா மேம் ஆனா ஐந்தாயிரம் அதுவ் ஒரு ஆளுக்கு அப்டின்றது ரொம்பவே ஜாஸ்தி தா ஆக்சுலா
கண்டிப்பாங்க அப்பதா வந்து ஹேண்ட் பேகுக்கு ஒரு ஹேண்ட பேகுக்கு ரெண்டு பேக் வாங்குவாங்க அப்பறோ ஹேண்ட்பேக் வந்துட்டு அ சாதாரணமா இந்த ஹாஸ்பெட்டல்க்கு எங்காவ்து போம்போது இந்த மாரி பார்க்குக்குலா போறக்கு ஒருத்த சாதாரணமான ஒரு ஹேண்ட் பேக்கு இதே ஃபங்க்ஷன் டைம்ல போம்போது இல்ல தீபாவளி அப்டின் சொல்லி தனி ஷாப்பிங் போனு அப்டி அந்த டைம்ல தா போனாதான தீபா கல்யாண்த்துக்கு எங்காவது போறோன்னா அந்த மாரி டைம்ல ஒரு ஹேண்ட்பேக் வாங்குவாங்க எதுக்கு இவ்ளோ வெல ஜாஸ்தி அப்டினா கேக்க மாட்டாங்க அதனால வேற வழி இல்ல வீட்டுல யாரு என்ன சொன்னாலுமே நம்ம செஞ்சுதான ஆகணு வர்ஷத்துல ஒரு டைம் தா போனஸ் போட்றாங்க நம்ம வீட்டுல கே்கறத அன்னைக்கு ஒரு டைம் தா அதனால நம்ம எதுவு சொல்ல முடியாது அதனால அந்த தீபாவளிக்கி இவங்களுடைய சந்தோஷம் எப்டியோ அதன் படிதா வந்து ட்ரெஸ்ஸு சின்ன சின்ன மேக்கப் கிட்ஸு அப்புறோ அந்த வேற ஏதோ பேக்ஸு ஷு செப்பல்ஸு இந்த மாரிலா ஏதாவ வேணுன்னா அவங்ளுக்கு ஒண்ணுக்கு ரெண்டாதா வாங்கி குடுக்கணு ஒண்ணு வாங்கி குடுத்தா அது அவங்ளுக் மன நிறைவே இருக்காது அதுல பட்டாஸ் பட்டாசுல்லா பாத்தீங்கன்னா ஒரு பாக்ஸ்ஸெல்லா வாங்க கூடாது நாலஞ்சு பாக்ஸ் வாங்னு அப்பதா மனசு நிறைவா இருக்கும் ஏன்னா பக்கத்து வீட்டுலயே இல்ங்க ஃப்ரெண்ட்ஸ்ஸல்லா இருப்பாங்க எங்க வீட்டுல ஒரு பாக்ஸ் வாங்கிருக்காங்க ரெண்டு பாக் ஸ் வாங்கிருக்காங்க உங்க வீட்டுல ஒண்ணுதா வாங்கிருக்காங்கன்னா அது ஒரு கருத்து வேறுபாடு ஆயிருது அதனால அந்த பா பட்டாஸ் வெடிக்கலனாலு பரவால்ல நம்ம வீட்டுல ஒரு அஞ்சு பாக்ஸ்ஸு மூணு பாக்ஸ்ஸு வேணும் அவங்ளு அவங்க பக்கத்து வீட்டுல எப்டி வெடிக்கிறாங்கன் பாத் தா இங்யு வெடிப்பாங்க ஆனா அதுல என்னான்னே தெரியாது நம்மளுக்கு சத்தியமா தெர்ல கொழந்தைங்க வந்து அம்மா அப்டிம்மா இப்டிமா அப்டின்ட்டே இருப்பாங்க சரி ஓகே ஏனா நம்ம இப்டி வாங்கி தரமாட்டே அப்டின் சொன்னா ஆளுவாங்ளா அவங்கள சமாதானம் படுத்த முடியாதுங்கறனாலே ஒரு பாக்ஸ்க்கு ரெண்டு பாக்ஸ்ஸு மூணு பாக்ஸ்ஸு அப்புறம் வேலை செய்யற இடத்துல எல்லா வந்து கிஃப்ட் பாக்ஸ் எல்லா ஆஃபர் பண்ணுங்க குடுப்பாங்க அன்ப வந்து அன்பா குடுப்பாங்க இன்னாங்க கொழந்தை கொழந்தைக்கு கொண்டு போய் குடுங்க அப்டின்னு அந்த மாரிமா ஒரு பாக்ஸ் ரெண்டு பாக்ஸ் அதிகமாயிரு அதே மாதிரி வீட்லேயும் ஸ்வீட்ஸ் செஞ்சிருவோ பலகார காரோ ஸ்வீட்டு எல்லாமே செஞ்சருவோ அந்த பாக்ஸோட வெச்சு அஹ் மார்னிங் நேர்த்துலையே எந்திர்ச்சு ம் கெளம்பிருவாங்க உங்க வீட்ல எப்டி
எங் வீட்லியு அதேதா ஆனா என்ன கொஞ்சம் சிக்கனமா வாழ்வாங்க ஆக்சுவல அப்பாக்கு சரி அம்மாக்கு சரி அதிகமா ஆடம்பர செலவு பண்ண பிடிக்காது என்னோட தங்கச்சிக்கு அதே மாரிதா அவ்ங்ளு ஆடம்பரமா செலவு பண்ணவே மாட்டாங்க சுத்தமா அவங்களுக்கு அந்த பழக்கமு கெடையாது ஆக்சுவலா சோ அவங்க வாங்கணு அப்டின் நெனைச்சாங்கன்னா சரி இந்த விஷயமா சரி இவ்ளோ ரேட்டு கம்மியா எங்க கெடைக்கு நீங்க சொன்ன மாரி ஆக்சுவலா ஆன்லைன் ஷாப்பிங்கறது இப்ப ரொம்போ பெருசா பிரமாண்டமா போயிட்டுருக்கு சோ எனக்கு எது வேண்ணாலு வீட்ல யாருக்கு எதுவு வேண்ணாலுமே டக்குனு எடுத்தோடனே எடுக்கறது போன எடுத்து அமேசான் இந்த மாரி ஏதாவது ஒரு ஆன்லைன் வெப்சைட்லதா ஓபன் பண்ணி ம் இதவ போடு இத ஆர்டர் பண்ணு இத பண்ணலாம இது இவ்ளோ ரேட்டு கம்மியாருக்கு எங்க ரேட்டு கம்மியாருக் கு இங்க ரேட் ஜாஸ்தியா இருக்கு சரிஅப்ப அங்க வாங்க வேண்டாம் அப்டிங்கற மாரி ஏகப்பட்ட முடிவு எடுத்ததுக்கு அப்புறம தா கடைக்கே போவாங்க ஆனா நெஜமா சொல்றே கடைக்கு போனதுக்கு அப்பறமா அவங்க எடுக்கறது இவங்க ஆன்லைன்ல பாக்றதும் வெவ்வேறயா தா இருக்கும் அங்க போன உட்னே அவங்க மனசு டக்குன்னு மாறிடும் இந்த லேடிஸ் எல்லாருக்குமே அம்மாக்கும் சரி பாப்பாக்கும் சரி அப்டித்தா பட் எங்க அப்பாக்கு எனக்கு அப்டி இல்லை செரி உங்களுக்கு பிடிச்சது நீங்க எடுங்க எனக்கு பிடிச்ச மா ரி நாங்க போய் பாத்துக்குறோ அப்டின் சொல்ட்டு போவோ ரெண்டே நிம்ஷதா ஆகு எது புடிச்சிருக்கோ அதை டக்குன்னு எடுப்போம் பில் பண்ணிருவோ முடிஞ்சிருவோ அது எவ்வளவு எண்ண ஏது அப்படின்றதெல்லா இருக்காது பட் இங்க பட்ஜெட்வுள்ள எல்லாமே வந்துரு சோ அதுதான் எங்க ரொட்டீன் எப்பவுமே தீபாவளிக்கு அண்ட் பட்டாசு அப்படின் பொறுத்த வரைக்கு பாத்தோம்னா எங்க வீட்ல பசங்க குட்டீஸ் யாரு கிடையாது எல்லாமே மெச்சூடு பீப்புள் சோ நானு அவ்ளோக்கு பட்டாசு வெடிக்க மாட்டே என் தங்கச்சியு அதே மாரிதா சோ அதனால சும்மா வெடிக்கணு அப்படின்றதுக்காக கொஞ்சமாக மட்டு வாங்கிட்டு வந்து ஒரு பஜ்லியோ இல்ல லக்ட்சுமி வேடியோ எதோ ஒண்ணு வெடிச்சு அந்த நாள நிறைவா கொண்டாடி முடிச்சிருவோ ஆனா அன்னைக்கு அம்மாவோட சாப்பாடு எல்லாமே பிரமாதமா இருக்கு சாம்பார் ரசம் கூட்டு பொரியல் அப்படின்னு வக வகையா வக வகையா நிறைய வரு சாப்பிட்டதா வயித்துல இடோ இருக்காது சோ அந்த மாரி இருக்கு
கண்டிப்பாங்க அந்த டைம்ல பார்த்தீங்க அப்படின்னா தீபாவளி டைம்ல மட்டுமே அ வீட்டுல எங்க வீட்டுல எல்லா பாரத்தீங்கன்னா தூங்கவே மாட்டாங்க தூங்குப்பா தூங்குப்பா அப்படின்னு சொன்னா குழந்தைங்களா தூங்கவே மாட்டாங்க என்னன்னா நாளைக்கு தீபாவளி மா மா. நாளைக்கு தீபாவளி மா. சொன்னதே சொல்லிட்டு இருப்பாங்க. ஆனா அவ காதெல்லா வலிக்கு ஏ சேரிடா சேரிடா சேரிடான்னு சொன்னா தூங்கவே மாட்டாங்க நைட் எல்லா முழிச்சிட்டு இருப்பாங்க அந்த காலைல நேரோ பார்த்தீங்கன்னா தூங்கிட்டு இருப்பாங்க தன்னை அறியாமையே அப்ப நம்ம எழுப்பும்போது எந்திரிக்கவே மாட்டாங்க அப்பவு எந்திரி சேரி இந்த எண்ணெய் வச்சால குளிப்பீங்களா காலையில எழுந்திருச்ச உடனே இந்த தீபாவளி டைம்ல எல்லா
கண்டிப்பா மேம் அந்த நாளோட சிறப்பே அதானே அதனால கண்டிப்பா அந்த விஷயத்தை மட்டும் மறக்கவே மாட்டோ எந்த வருஷத்தையு எழுந்த உடனே காலையில நீ என்ன வச்சு அது ஒரு அரை மணி நேரோ தலைக்கு நல்லா குளிர வச்சே காய விட்டு அதுக்கப்பறமா குளிக்கிறதா அந்த நாளோட சிறப்பே
ஆமாங்க இங்க குழந்தைங்களுக்குஅதே மாதிரிதா ரெண்டு பேத்துக்குமே என்ன வச்சி நல்லா கொஞ்ச நேரோ ஃப்ரீய ஆனதுக்கு அப்றோ குளிக்க வைக்க குளிக்க வச்சுட்டு புது டிரஸ் எல்லா போட்டுட்டு அப்புறோ பட்டாசு வெடிச்சிருவாங்க சாப்டுட்டு வெடிப்பா அப்படின்னா கேட்கவே மாட்டாங்க பட்டாஸ் தா வெடிப்பே ஏன்னா பக்கத்து வீட்டுலதா வெடிச்சுட்டாங்களே நம்ம வெடிக்கணுமே வெடிக்கலனா அவ்வளதா மனசு அழகயா வரு அந்த பட்டாசு அடிக்கிறதுகுள்ள குழந்தைங்க
சரிதா மேம் குழந்தைங்கனாலே அப்படிதானே அவங்களுக்கு தேவை அவங்களோட அந்த முமெண்ட் அது வந்து ஒரு பிரைஸ்லெஸ்ன்னு கூட சொல்லலா ரொம்பவே ஜாலியா இருக்கணு மத்தவங்க மாரி மத்தவங்க வெடிகிறாங்க அப்ப நம்மளு இதை செய்யணு அவங்க அதை செய்றாங்களா அப்ப நம்மளு அதை செய்யலாமே ஏன் செய்யாம இருக்கணு அப்படினு சொல்லி செய்யறது அது வந்து ஒரு மனசு திருப்தி அப்படிங்கறது அப்ப அப்பதா இருக்கு குழந்தைகளுக்கு
ஆமாலு நம்ம என்னதா பண்ணாலுமே அந்த சின்ன வயசுல இப்ப குழந்தைங்களுக்கு வந்து அவங்க கேக்கறத பண்ணனு இல்ல அப்படின்னா கோவோ வந்துரு அழுவாங்க நம்மள அடிப்பாங்க அ அதனால சரி ஓகே எதுக்கு வீட்ல அழுக வைக்கணு அப்படின்னுட்டு தீபாவளி டைம்ல குழந்தைங்களுக்கு என்ன வேணு ஏ டூ ஜட் எல்லாமே அவங்களுக்காக அவங்களுடைய பிரியோ அவங்களுடைய பிரியோ என்னமோ அதுதா என்னுடைய சந்தோஷம் அதனாலயே நான் எதா இருந்தாலு ஓகே அப்படின்னு சொல்லி விட்டுருவே
சூப்பர் சூப்பர்மேம் இதுதா ஆக்சுவலா நல்ல பழக்கமு கூட சோ அந்த நாள் வந்து ஆக்சுவலா நம்ம பெஸ்டிவல் நாள்ல பசங்கள திட்டகூடாது அடிக்ககூடாது பட் உங்களுக்கு வேல ஜாஸ்தியா இருக்கு இல்லையா
நம்ம வேலையே அதுதானே அவங்களுக்கு பரிமாறது தானே
அது வேணா சரிதாங்க மேம் அப்டின் நெனைச்சு நம்ம பண்ணாலே எல்லாமே வந்து சூப்பராதா போகு
அவுங்கள இந்த தீபாவளி டைம்ல மட்டு கொஞ்ச பாதுகாப்பாவு அ பாதுகாப்பா பாத்துக்குவோ ஏனா ஃபட்டாசுங்கள கைல வெடிச்சுடு இல்லையா அதனால
செரி செரி மேம் கண்டிப்பா இந்த வர்ஷோ தீபாவளிய நல்லபடியா கொண்டாடுங்க பசங்களோட ஜாலியா என்ஜாய் பண்ணுங்க
கண்டிப்பாங்க நீங்களுமே சேஃப்ட்டியா வீட்ல அ பாப்பா அம்மா அப்பா எல்லாத்துக்கிட்டயு சொல்லுங்க சேஃப்டியா பட்டாசு வெடிக்க சொல்லுங்க வயிறார சாப் பிட சொல்லுங்க நல்லா அந்த டைம்ல மூவி டி வில எல்லா நறையா னல்லலா பாத்தீங்கன்னா நல்லா சேனல்ல நல்லா மூவி போடுவாங்க நல்லா பாத்து ஹாப்பியா என்ஜாய் பண்ணுங்க ஓகேங்களா
கண்டிப்பா கண்டிப்பா மேம் இவ்ளோ நேரோ இந்த மாரி தகவல்லா நம்ம பேசுனது ரொம்பவே இனிமையா இருந்துச்சு ம் மீண்டும் ஒரு நாள் சந்திப்போம் நன்றி
நன்றிங்க